ஆ மாலை வணக்கம். தோழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க.
ஆமாங் தோழி இப்பதா தோழி, நாங்க கடைக்கு போயிட்டு வந்தேங் தோழி நீங்கங் தோழி.
நா இப்பதா தேனீர் குடிச்சு முடிச்சே
ஓகே ஓகே. ஆ செரிங்க செரிங்க வீட்டில் அனைவரும் நலமாங் தோழி.
எப்டி எல்லாரு நல்லா இருக்காங்களா. வெயில் வேற ரொம்ப இருக்கு வீட்லப் பசங்க இருந்தாங்கன்னா எப்டி மேனேஜ் பண்றீங்க
இங்க பாத்தீங்கன்னா மழை தோழி.
மழைங்களா எங்கதா எங்க ஊருதா எதோ எதோ தப்பு பண்ணிடுச்சு போல எங்க ஊரு.
இங்க மழை பெய்து மழை. பொழிந்திட்ருக்குது தோழி.
மழை பெஞ்சுட்டு இருக்கீங்களா சாப்டாச்சுமா இங்க வந்துட்டு பிரியாணி பண்ணியிருந்தாங்க.
ஒகே ஒகே ஒகே புரியுது இங்க பாத்தீங்க அப்டின்னா ஒரு சங் கிச்சனுக்கு போய்ட்டு வந்தேங் தோழி
ஓகே அங்கயே சாப்ட்டு முடிச்சுட்டீங்களா வேல மிச் சோ
ஆமாங்க தோழி
ஆ உம் மழ பெய்யுது இயற்கையா நல்லா இருக்கும் இல்லயா ஃபுல்லா சுத்தி பச்ச பசேல்னு இருந்தா
ஆமாங்க தோழி
உங்களுக்கு இயற்கை என்ன பிடிக்
ஆஹ் புடிக்கும் தோழி எனக்கு செடி நட்டு வைக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கு சொல்லுங்க தோழி நாங்க பாத்தீங்கனா செம்பருத்தி ஓகே சேரி சேரிங்க தோழி ஆஹ் நீங்க வெஜ் அஹ் பழங்கள் இல்ல காய் கீரைகள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா தோழி காய்கறி காய்கறின்னா நீங்க நார்மல் கத்திரிக்காய் வச்சிருக்கீங்க இல்லங்க தோழி அது ரொம்ப பழுக்க விட்டுருனு தோழி பழுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, உள்ள இருக்க விதைல்லாம் கொஞ்சம் காஞ்சிருக்கும், தோழி
ஆஹ்
ஆஹ சாம்பல் தெரியுமா தோழி இந்த வரகலாம் எரிக்கையில சாம்பல் ஆஹ் ஆமா தோழி, அஹ் கத்திரிக்காய் நல்லா பழுத்த உடனே அந்த சாம்பல் எல்லாத்தையும் எடுத்து, அஹ் அந்த சீடு இருக்கல வதைகள் எலாம் இருக்கலலைங்க தோழி க திரிக்க விதைகள் பழுத்திருக்கணும்ங்க தோழி நல்ல முத்துன கத்திரிக்காவா இருக்கணும் நல்லா பழுத்து இருக்கணும், தோழி ஆமாங்க, தோழி அதுல தாங்க தோழி விதைகள் நிறைய இருக்கு அத எடுத்து சாம்பலோட ஹா பண்ணி நீங்க வெயில்ல நார்மலா வச்சிருந்தீங்கன்னாலே போதும் தோழி நீங்க எப்ப செடி வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, வந்துருங்க தோழி இந்த கொக்கோ பீட்ன்னு சொல்லுவாங்களேங்க தோழி
ஆமாங்க ஆமா தேங்கா இது ஆஹ்
அதை போட்டு, சும்மா வதைய மட்டும் நீங்க தூவி விட்டீங்கன்னா போதும்.
வந்துரும், தக்காளி செடி தெரியுமாமா தக்காளி செடி இந்த பச்ச மிளகா செடி இப்போ வந்துட்டு, வீட்டல வந்துட்டு தேவையான இப்போ இப்போ எப்படி இருந்தாலு நம்ம வந்துட்டு, தக்காளி வந்துட்டு அன்றாட வாழ்க்கல ஆ பயன்படுத்துறோ ஹா அது ஹா அந்த பச்சை மொளகா எப்படின்னு தெரியு
நம்ம வெத மூலியமாவும் நீங்க பயன்படுத்தலா தோழி இல்ல அப்படின்னா இப்ப கடைகள்லயே அஹ் ஆஹ் ஃபிளிப்கார்ட், அமேசான்லலாம் இருக்கலங்க தோழி அதுலேயே பாத்தீங்கன்னா விதைகள் ந நிறைய விக்குதுங்க தோழி நிறைய விதைகள் இருக்குங்க தோழி
அத நம்ம வாங்கிட்டு அதெல்லாம் நல்லா ஒஹோ வேலைக்கு கேரட் நம்ம ஊர்ல வளருங்களா
ஆஹ் இந்த பக்கம் வளருதுங்க தோழி ஊட்டி கோயம்புத்தூர்
அந்த பக்கோ வளருதுங்க ஆஹ் இங்க அப்படி வளராது இது நம்ம இந்த என்ன சொல்றது உங்களுக்கு இது நார்த்துல வெயிலோ ஆஹ் இதா இருக்கு குளிர்ச்சி கிடையாது
ஆஹ்
ங்க வந்துட்டு இந்த தக்காளி எல்லா வளர்க்குறாங்க அவரக்கா தக்
ஆஹ் இது பொடலங்கா வளரும் தோழி பொடலங்கா பீக்கங்கா வெண்டங்காய ஆமாங் தோழி இதெல்லாமே வெயில் இருக்கிற இடத்துலயுமே வரு தோழி அப்ரோ பார்த்தீங்கன்னா நீர்ப ப்பா பரங்கிக்கா இது எல்லாமே வெயில் இருக்கிற இடத்துல ந நல்லா வரு
நல்லா வரு இல்ல மாடி தோட்டோ இல்ல வீட்டுக்கு பின்னாடி எடோ இருக்கா செரி அதுல ஏதாச்சு பயன் வீட்டுக்கு பயன்படுற மாரி பயன் பண்ணி பார்க்கலா சும்மா தானே இருக்கும் வீட்டில இதயாச் சூ அந்த பண்ண வீட் வீட்டுக்கு பயன்படுத்திக்கலால
ஆமாங்க ஆமாங்க நீங்க சிறிதளவு போட்டு வச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு காய் நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலங்க தோழி எங்க வீட்லயும் அப்படிதாங்கதோழி நாங்க எல்லாமே கடையில எல்லா வாங்க மாட்டோங்க சொி முக்கால்வாசி நாங்க வீட்டு ட்லியே எல்லாமே செஞ்சிருவோங்க தோழி வீட்லியே காய் ஒரு நாளைக்கு ஒரு காய்னாவது நாங்க உம்
எடுத்துப்பீங்க அதா அறுவட பண்ணிப்பீங்க அது எவ்ளோ நல்லது இல்ல உடம்புக்கு கூட இங்கெல்லா மருந்து அடிச்சுட்டு ஏதெதோ பண்ணி குடுக்குறாங்க அது தெல்லா விட்டுட்டு நம்பளே அறுவட பண்ணி நாமளே நட்டு நாமளே சாப்பிடுற ரொம்போ நல்லது
டிஃப்ரண்டா இருக்கு தோழி
என் பைய இப்போதா ஒரு பூச்செடி வச்சிருக்கா அது வந்துட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது அந்த செடி இருந்தது எனக்கு கு மல்லிப்பூச்செடின்னா ரொம்ப பிடிக்கு அதனால வந்துட்டு நா வச்ச அது அந்த செடிக்கு வந்து த தினமு தண்ணி ஒரு னால கனகாம்புரொ பூ பூத்தது ஆஹ் ரொம்ப சந்தோஷமாய் தா நா தண்ணி விட்டு அந்த பூ வந்துடுச்சு எ அவ எகிட்ட எடுத்து வந்து இந்தா நீ வெச்சுக்கோன் கொடுக்கும் போது எனக் கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பா இப்டியாச்சு ஆர்வமா இருக்கானே அப்
உஹ் உஹ் ஆமாங்க தோழி அதெல்லா தணி சந்தோஷொ தோழி செடி வளர்ப்பதுல எல்லா இது கொத்தமல்லி ட்ரை பண்ணி பாருங்க தோழி வீட்ல நல்லா வளரு கொத்த நம்ம நார்மல் மல்லி தூள் மல்லி இருக்கு இல்லைங்க தோழி ஆஹ் ஆமாங்க தோழி முழுசாவே இருக் கூல மல்லி அத வந்து கல்லுல ரெண்டுத்தையு தேச்சு சும்மா கொக்கொப்பிட்ல தூவி வுட்டிங்க்னாலே போதுங்க தோழி கொத்தமலி வந்
கொத்தமல்லி வந்துரு மண்ல போடக் கூடாதா அந்த
மண்ணுலயு போடலாங்க தோழி ஆனா அந்த லெவல்லுக்கு மண்ணா இருந்ததுன்னா கொஞ்சொ இருவையா இருக்குங் கு தோழி இருவையா இருந்ததுன்னா வேறு பிடிக்காதுங்க் தோழி கோ இதா இருந்தது நா தேங்கா சரடா இருந்தா லூஸா இருக்கூ மண்ணு பொது பொதுன்னு இருக்கூ சோ அப்பனா வேறு டக் பு புடிச்சு மேலத் டக்குன்னு வளந்துக்குங்க் தோழி வேர் பிடிக்க கொஞ்சொ யூஸ் ஃபுல்லா இருக்குங் தோழி மொத வந்து நீங்க இப்போ கோவிட்லப்ப தக்காளியா இருக்கட்டு இல்ல கத்திரிக்காவா இருக்கட்டு அப்டின்னா மொத கொக்கோபீட்ல போட்டு நம்ம மொள வர வரைக்கூ கொக்கோபீட்ல வளத் துடுங்க தோழி அப்றம் பாத்தீங்கன்னா அந்த நாத்த புடுங்கி அப்
அந்த கொக்கோபீட் நாம எப்டி பண்ணணு நார் இருந்தா போது இல்லையா தேங்கா சரட அந்த நார் தேங்க சரடு அந்த நார் இருந்தா போது
காலையில வெட்றீங்க இல்லைங்க தோழி அது அப்பறோ தேங்காய் சரடு இது எல்லாத்தையும் ஒரு பாத்துரத்துல போட்டு தண்ணி தெளிச் தண்ணி தெளிச்சு வச்சீங்கனாலே போறும்ன்னு சொல்லி அது ஒரு மண்ணு மாரி ஆயிரு தோ தோழி
சொல்வாங்க காக இது வேற லாங்குவேஜுலெல்லா அந்த மாரி ஆயிடும் அது நம்ம ஒரமா ரிஸ்க் அ பயன்படுத்திக்கிலா
ஆமாங் தோழிஆமாங்க தோழி ஆ கரக்ட்டுதாங்க தோழி ஒரமாவு பயன்படுத்திக்கலாங்க தோழி
ஒரமா ஆ நா பண்ணி பாக்குறே அப் போ அ நன்றி எனக்கு இரு த பத்தி சொன்னதுக்கு
உங்களுக்கு வேற உங்க நீங்க என்ன வேற என்ன செடி வளத்திருக்கீங்கன்னு தோழி
பூச் செடி வளத் தா இப்போ தா போ இது பண்ணியிருக்கே அதுக்கப்பறோ ஆட்டு குட்டிங்களுக் க்கு எங் எங்கள் அப்பா வந்துட்டு தண்ணி இது பண்ணுறாங்க புல்லு வளற வெப்போல வெத வெதச்சு அது இப்போ பண்ணியிருக்காங்க ஆட் பட்டு குட்டிங்களுக்கு அதுக்கப்பறோ பின்னாடி மாங்கா மரோ தென்ன மரோ எல்லாமே இருக் க்கு அது இல்லாம அது சும்மா வீடு வீட்டுக்கு பின்னாடி சும்மா எடோ இருக்கு அதனாலதா செரி நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திக்கிற மாரி ஆ போடலா அப்டின்ட்டுதா நா பாத்துட்டு இருக்கே இத்தின் நாள் வரைக்கு வேல இருக்கு நம்மளுக்கு வேல பாக்கவே கர அ சொ சரியா இருக்கு நேரோ செரி ஆமாம் இப்போ வேல இல்ல செரி அதையாச்சு பண்ணலா வீட்டுக்கு காயாச்சு வரு அப்டின்ட்டுதா
செரி செரிங்க தோழி நீங்க ஆன்லைன்லயே நீங்க ஆர்டர் போடுங்கயேன் ம் தோழி ஒரு ஒரு நூறு ரூப தாங்க தோழி அந்த எல்லா வெதயு சேத்தியே நூறு ரூபாயதா உங்களுக்கு வரு ஒரு அதுல பாத்தீங்கன்னா ஆ எம்பது எம்பது வக வகையான விதைகள் அதுல இருக்குங் தோழி
பரவால அவ அவுங்க அவ அ என்னமோ எ அப்டி என்ன ஆஹ் அது எல்லா காயிலு இருக்குதானே
ஆஹ் நாங்க என்னமோ அ வருதுங் தோழி நாங்க பாத்தீங்னா பய சும்மா நாங்க அ இந்த தாமரை வெத இருக்குலைங்க தோழி அது வாங்கறதுக்காக நாங் கா ஆன்லைன் ஆடர் போட்டோங் தோழி பட் எல்லாமே வந் ந்துருச்சு செரி எல்லாத்தைமே நம்ப போட்டு பாப்போன் எல்லாத்தைமே போ ஏ எல்லா சேடியுமே வந்துரு ஆஹ் ஆஹ் இது இது தாமர வெதைய வந்து த ரைல நல்லா தேச்சுக்கணுங் தோழி உம் பாதி மக்கு வர வரைக் கு நல்லா தேச்சுட்டு அப்பற தண்ணில போட்டோ அப்டினா வந்துருங் தோழி மொத வந்து ஒரு டப்பால போட்டு வெக்கணுங்க தோழி டப்பால போட்டு வெக்கனா துளிர் வரு நீர் வந்ததுக்கப்பற நம்ப பெரிய இதுல ஆமாங் தோழி த
தண்ணி ஊத் தண்ணி அத தண்ணிலேயே தான இருக்கு அது அத்தான உயிரே உம் உம் உம் போ நா நா முயற்சி செய் ஆஹ் முயற்சி செஞ்சு பாக்குறே ஆஹ் சேரி நா பாக்குறே
அப்பற போட்டேட்டோ வர்லைங் தோழி
அது மண்ணுக்குள்ள வளறதுனால நல்லா தண்ணி நல்லா வேணும் அது குளிர்ச்சியா இருக்கணு கேரட்டு உருளக்கெழங்கு மட்டு அதுனாலதா அது வந்துட்டு அந்த குளுர் பது பிரதேசத்துல பண்ணுவாங்க
ஆமாங்க தோழி ஆமாங்க தோழி வெங்காயம் கூட நல்லா வந்துருதுங்க தோழி இந்த வெதைல அ சும்மா ஒரு வெத கு ஆமாங்க தோழி வெததா குடுத் ருந்தாங்க அதுல ஒரு வெத மாரி குடுத்துருந்தாங்க ஆஹ் அப்டியே சும்மா நாங்க அப்டியே தூவிவுட் ட்டோ அதுல ஒரு நாலு வெங்காய வந்திருந்ததுங்க தோழி நம்ப பாத்தீங்னா சின்ன வெங்காய இருக்குல்லைங் தோழி அத நல்லா து தூர விட்டுட்டு தா நாங்க மண்ணுக்குள்ள வப்போ பட் இதுல பாத்தீங்னா வெ வெயிலியே வ
வெதைலயே வருது பரவால எவளோ நல்லா பண்ணிருக்காங்கல்ல ஆ நா செ நா பாக்குற உங்ளால முடிஞ்சதுனா எனக் அனுப் புங்க அந்த இத் து அ அனுப்புங்க இல்ல நானு பாக்குறம்பா
ஆங் செரிங்க தோழி அப்பறோ உங்களுக்கு இயற்கை பற்றி எதாவது தெரியுமாங் தோழி
தெரியாது அ அதா இப் இப்பதா நா கத்துட்ருக்கே இவ்ளொ நாள் நாங்க நகரத்ல இருந்தொமா இப்பதா வந்துருக்கோ ஒரு இருவத் து நாளாகுது இங்கெ வந்து இந்த வீ இந்‌ எங்க ஊரு சொந்த ஊருக் வந்து அங்கே இருந்துட்டு இங்க வந்து இருக்கறத்னால கொஞ்சொ வித்யாசமாதாருக்கு ஃபுல் க்ர க கிராமமா இது ஒரு மண் நேரத்துக்கு ஒரு வாட்டி தா பஸ்ஸு அந்த மாரி உம் சேரிங்கெரு க்குற வரைக்கு நம பயன்படுத்திக்கலா அப்டின்
தொழி
ந ஆ அது வளக்கணு செம்பருத்தி மருதாணி அதெல்லானெக்கு வளக் குணுன் ஆச உம் அதுல்லா எப்பிடி அத்லா அதுக்கு வெதருக் குமா ல செடி மாரி குடுப்பாங்களா
செடி தாங் தோழி நீங்க வாங்கி நடனு எனக் தெரிஞ்சு நா காய்கறி தாங் தோழி வா டே பட் அனா செ இது க்குமேருக்கு ஃப்ளா பூக்களுக்கெல்லாத்துக்குமே வெத இருக்கு பட் அனா நா வாங்கி ட்ரை பண்ண தில்லைங்க தோழி
ட்ரை பண்ணதுல ஆஹ் சேர் நாம் செடி வந்துட்டு முயற்சி செஞ்சு பாத்தது வந்துட்டு இந்த பூச்ச இந்த கா காம்பு சொல்வாங்க ஆயிதா இதூ அந்தப் ப்ரான்ச் சொல்வாங்கலையா செடியோட ப்ரான்சு கெள கெள யம் கெளய நட்டா தா பூவெல்லா வரு ரூ
அப்டிலா இல்லிங் தோழி வாங்கி வச்சாலோ நல்லா வருதுங் தோழி
அதா நா வந்துட்டூ இது மட்டூ இந்த மல்லிப்பூச் செடியு கருவப்பில்லா இது இருந்தது அது அதெல்லா வாங் கிட்டு வந்து நட்டு வச்செ இப்
இது செம்பரத்தீ நீங்க வாங்கி வைங்க தோழி
செம்பருத்தி ஆஹ் செரி முடிக்கு நல்லது அதுதா அதுதா பண்ணணு முடி ரொம்ப கொட்டுது பண்ணி பாக்குணு மருதாணி அந்த கரிசுலாங்கண்ணி எல்லா சொ
ஆஹ் ஆமாங் தோழி மஞ்ச கர்ஸ்லாங்கண்ணி இது எல்லாத்தியு நீங்க எண்ணெய்ல தேங்க எண்ணேய்ல காச்சி தடவுனீங்கன்னா முடிக்கொட்டாதுங்க யுனானி என்று தோழி செம்பருத்தி எலைலா தலைல தேக்குலா
என்ன பண்ணிட்றிக்கீங்க வேல இருக்குங்களா நீங்க திரும்ப என்ன அழைக் க்கிறீங்களா
ஆஹ் கண்டிப்பாங்க தோழி அழைக்கிறேங்க தோழி ம்